வணக்கம் தோழி
வணக்கம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க நல்ல இருக்கிங்ளா
ஆ நா
சாப்ட்டாச்சா
இல்ல இனிமே நீங்க
தோழி விட்டுவிட்டு கேக்குது சொல்லுங்க
இப்ப கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
அதா இப் நீங்க சீக்கரமா சாப்ட்ருவிங்களா அந்த இந்த நேரங்கள்லா ஃபா அது இது பண்ணுவீங்ளா இல்ல ஆப்
ஆ ஆமா தோழி எனக்கு வந்துட்டு எனக்கு எட்டு டூ பத்துக்குள்ள சாப்ட்ருணு
செரி செரி
வீட்லல வீட்ல இருக்கன்னா ஒரு எட்டு மணிக்குலா சாப்ட்ருவே
செரி செரி
எங்காச்சு வெள்ல போனாதா சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவ போயிட்டு அங்க போய் சாப்ட்டுக்கலான்னு அங்க ஒரு மாரி ம் இப்போ போயிட்ருக்கு போது எங்கயு சாப்ட முடியாதுல்ல அந்த மாரி
ஆமா ஆமா செரி செரி நாங்களு அப்டிதா நாங்க காலேல எப்பயுமே எட்டு எட்டு மணிக்கெல்லா வேல ஆயிரும் எல்லா சமயல்லாம் முடிஞ்சிடு ஆ எட்டு ஒன்பது மணிக்குள்ள சாப்ட்ருவோ அந்த பத்து பத்து மணி வரைக்குலாம் இருக்காது ஒன்பது மணிக்குள்ள சாப்ட்ருவோம் அப்பறம் மதியானமும் அதே மாரி தா ரெண்டு மணிக்குள்ள சாப்டுருவோ நைட்டு வந்து ரொம்ப எட்டு மணிக்குள்ள சாப்ட்டே முடிச்சிருவோ அதுக்கு மேல சாப்ட்டா அப்பற தூக்கம் ஏன்னா நாங்க பத்து மணிக்கெல்லாம் நா படுத்துருவேன் எப்பமே பத்து மணிக்கல்லா படுத்துருவே அதனால அந்த எட்டு மணிக்குள்ள
ஒ
யாராச்சு வந்தாங்கன்னாதா நமக்கு ஒரு மாதிரி ஆ இதாகும் ஏன்னா அவங்க இருபாங்க அவங்க பேசிட்டு இருக்காங்கன்றதுனால நம்ம ஒடனே தூங்க முடியாதுல அதனால கொஞ்ச நேர பேசிட்டுருப்போ மத்தபடி இல்லன்னா பத்து மணிிக்கல்லாம் அப்டியே தூங்கிறது
ஆமா ஆமா எங்காச்சும் இப்ப வீட்டுக்காராவது வந்தாக்கா நம்ம வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா மாரிதா இருக்கும் நம்ம போயிட்டு இல்ல தூக்கம் வருது அப்பல்லாம் சொல்ல முடியாது
ஆமா அவங்களே சொன்னா மட்டு தா போய் படுக்க முடியும்
ஆ ஆமா ஆ கண்டிப்பா அதே நம்ம பாக்க வேண்டியதா இருக்கு
ஆமா எங்க வீட்ல அவ்வளவா வந்து யாரும் தங்கலாம் மாட்டாங்க எப்பயாச்சும் தா வருவாங்க அப்டி அவங்க வரும்போது மட்டு அவங்க கூட வந்து இந்த வெளையாடுவோம் எல்லாரரு சேந்து ஒன்னா வெளையாடுவோம் அந்த மாதிரிலா ஏதாது பண்ணிட்டுருப்போம் அதனால தூக்கம் வர்தே தெரியாது தூ தூக்கமே வராது அவ்ளோவா நம்ம ஏதாது ஒரு வேலைய பாத்துட்டுருந்தோம்னா தூக்கம் வராதுல்ல நமக்கு அந்த மாரி அப்டியே வெளையாடிட்டுருப்போம்
அது வந்து இப்ப ந வீட்டுக்கு ஏதாது விருந்தாளி வந்தாக்க நம்ம வந்து அவங்கிட்ட பேசுறது நேர போறது தெரியாது அவங்க ஆமா வீட்ல இந்த கதயல்லா சொல்லுவாங்க இது மாரி அங்க அதுன நடச்சு சொல்லுவாங்க நம்மளும் அது ஒரு மாரி சுவாரஸ்யமா போயிட்டுருக்கு நம் பேசிட்டுருக்கறது அதனால நமக்கு அம்
கரெகட்டு தா ஏன்னா இப்ப நம்ம வீட்ல இருக்குறனால யாரும் இப்ப என் என் கணவரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு வேலைக்கு போயிட்டு வராருன்னா அவரு பாட்டு அவரு போன தா பாத்துட்டுருப்பாரு நம்மட்ட ரெண்டு வார்த்த இப்ப கூட பேச மாட்டாரு அப் நம் கடுப்பா இருக்கு என்னடா இருக்கு அப்டின்னுட்டு
ஆமா இப்ப வந்துட்டு எல்லாருமே அந்த அந்த தொலைபேசிக்கு வந்துட்டு எல்லாருமே ஒரு மாரி அதுதானு ஆயிட்டு அது இல்லாம வந்து ஒரு நாள் கூட இருக் க முடில ஆ ஆமா யாருமே இப்ப இப்ப நம்ம எல்லா இப்ப நானே இப்ப கல்லூரி படிச்சுட்டுருக்கேன் நாங்க அங்க வகுப்புக்குள்ள போயிட்டோனா யாருமே வந்துட்டு ஒருத்தர பார்த்து ஒருத்தர் பேசிக்க மாட்டோம் யாருமே சரிதான் ஆ அந்த எல்லாருமே அந்த நெறைய பேர் சி ப்பாங்க அது வந்துட்டு அப்டியே அதுக்கே இதாயிட்டாங்க எல்லாரு அடிமை ஆயிட்டாங்க அது அந்த ஒ அ அந்த மாத கட்டணோ கட்டுவோம் பாருங்க அது க லனா கூட அய்யோ அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இதாயிடுவாங்க ம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அந்த அந்த அளப்பில் த்தில ஒரு அந்த அலைபேசிய வந்துட்டு வெச்சுட்டு கூட ஒரு ஒரு எடத்து கூட போ மாட்றாங்க ஆமா அந்த அளவுக்கு இப்ப எல்லாரு அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க இது இதுல வந்து நமக்கு ஆமா நமக்கு வந்து எந்த இதுல வந்து நம்ம கொஞ்சோ தூரத்துல இருக்கவங்க கிட்ட நம்ப நெனைச்ச நேரத்துல பேச முடியுதுங்கறத தவிர இதுல வந்துட்டு பெருசா எதுவு நல்லது இல்ல
இல்ல நல்லது நெறைய விஷ்யங்கள் இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நம்மளால வந்து எங்கேயும் போய் கத்துக்க முடியாது அந்த மாதிரி சில விஷ்யங்கள் எல்லா நம்ம வந்து வீட்ல இருந்தே கத்துக்கறது அதெல்லா அதெல்லா நா அதெல்லா ரொம்பவே நல்ல விஷ்யம்தான் ஆனா நம்மள
யோம்
அத கரெக்டான விதத்துல பயன்படுத்துறாங்ளா அப்டின்றதா நம்ம சொல்ல முடியாது
நம்ப வந்துட்டு இப்போ பெருசா ஒண்ணு இல்ல ஒரு ஒரு ஒன்ன யூஸ் பா ஒன்னு பாக்குறாங்கன்னு வெச்சுகோங்க அத அத வந்துட்டு பொறுமயா பாக்குற அளவுக்கு கூட இங்க யாருக்கு பொறும இல்ல
பொரும கெட
அத வேக வேகமா அ வேக வேகமா அத இது பண்ணிட்டு பாக்கணு
அம்மா
அப்ப இப் யாரு டி வி கூட பாக்கறது கெடயாது
ஆமா அது எதுக்கு இருக்குனே தெர்ல அந்த பெரியவங்கதா வந்து அதுல வந்து அதாவது சீரியலு அந்த மாரி பாத்துட்டு இருக்காங்ளே தவர அ கொழந்தைகள் கூட வந்து ம்
ஆ
கொழந்தைகள் கூட அந்த தொலைபேசிலதா இருக்கணுன் பாக்குறாங்க ஏனா அவுங்க வந்து நம்ம நம்ம பா நம்ம என்ன பண்றமோ அததான அவுங்க பண்ணுவாங்க நம்மளு அதேதா பண்ணீட்டிருக்கோ அப்டின்னும்போது அவங்களு அதேதா பண்றாங்க
ஆமாமா
என் கொழந்தைங்கள்ளா நா இப்ப நாங்க நாங்க உக்காந்து டி வி பாக்குறோ அப்டினா அவுங்களு டி வி பாப்பாங்க நீங்க மட்டும் பாக்றீங்க அப்டின்னே கேப்பாங்க அந்த அளவுக்கு அது வந்து
பெற்றோர்கள் என்ன செய்யறாங்ளோ அத வந்துட்டு பாத்துட்டு அவுங்க செய்வாங்க
ஆமா அதனால நம் நம்ம மேலதான் தப்புன்ற மாரி அப்றோ சில நேரங்கள்ல நமக்கு யோசனை வரு அப்றோ அந்த டைம் அந்த நேர த்துலதான் அந்த மாரி யோசனை வரு அதுக்கப்றோ என்ன ஆயிடுனா என்ன பாத்தா என்ன அப்டின்ட்டு நம்ம பாட்டு அதைவே பாக்க ஆரம்பிச்சிருவோ திரும்ப
கண்டிப்பா
அத கொஞ்சோ மாத்தணும்தான்
அவனுக்கு நல்ல விஷ்யத்த நம்ம சொல்லித்தர
அதுதான் அதுதான்
தொலைகாட்சிலேயே வந்துட்டு திருக்குறள் போடுறதுக்லா தனியா இது இருக்கு அது மாரி அது மாரி வச்சு அவங்கள கேக்க வக்கணு
இது ஆமா இது
தொரந்து வீட்ல வந்துட்டு அந்த அந்த தமிழ் எழுத்துகள் சொல்லி தரது அந்த மாரி இருக்கும்ல அதெல்லா வாங்கி ஒட்டி வைகனு வீட்ல எல்லா ஆ அது அவுங்க வந்துட்டு அவுங்க கேக்குறது பாக் றது அதெல்லா அவுங்ளுக்கு வந்துட்டு இந்த வயசுல வந்துட்டு எல்லாமே மனசுல நிக்கு
ம் செரி செரி ஆமா அது உண்மையான விஷ்யந்தா
அதுனால நம்ம அது எல்லாமே கொஞ்ச நல்லதா நம்ம குடுத்தோனா அது அவங்ளுக்கு அது வாழ்க்கையில ரொம்ப அவுங்ளுக்கு பயனுள்ளதா இருக்கு
ஏனா இவங்க என்னப் பண்றாங்கனா அந்த அ இதுல வந்து வர அந்த இருவது நிமிஷம் வர அந்த இத மட்டு பாத்துட்டு பாத்துட்டு அப்டியே இது பண்ணி இது பண்ணி பாப்பாங்க கைபேசில இப்ப என்னாகுதுனா சில விஷயங்கள்லா அதுலேயே வந்து இந்த கெட்ட வார்த்தைகள் அந்த மா ரில்லா இருக்குல்ல அதெல்லா கூட பேச ஆரம்பிச்சறாங்க ஈஸியா என்ன என்ன திடீர்னு இந்த மாரில்லா பேஸ் ற அப்டின்னு கேட்டா ஃபோன்ல தா பாத்தே டி தொலைபேசில தா பாத் த அப்டின்னு சொல்றாங்க அப்றந்தா தெரியுது இதெல்லா இதுல வருது போல அப்டின்ற மாதிரி அப்பற நாங்க என்ன பண்ணுவோனா தனியா அதுக்குன்னு கொழந்தைகளுகுன்னு ஒரு இது இருக்கு அத மட்டு வச்சு குடுப்போ அதுக்கப்றோ அத அத பாப்பாங்க அவுங்க அது மாரி டி இப்போ நம்ம தொலை தொ தொலைக்காட்சியில எல்லா நம்ம வந்து பண்ணணுனா நமக்கு தெரியு ஆ நமக்கு கேக்குல்ல ஆ இந்த இதுதா ஓடிட்டு இருக்கு அப்டின்றது நமக்கு தெரியு
இருக்கா
ஆ இதுல வந்து நம்ம என்னன்னா கைபேசில வந்து அவுங்க என்ன பாக்குறாங்கன்றதே தெரியாது அதனால சில விஷ்யங்கள் வந்து அப்டி ஆயிடு என்னதா இருந்தாலுமே பெற்றோர்கள் வந்து அத கவனிச்சுக்கிட்டே இருக்கணு
ஆமா ஆமா இப்ப ஒரு கொழந்த வந்து சாப்டுறதுக்கு கூட அந்த கைப்பேசி இல்லாம சாப்ட மாட்டேங்கிது அந்தளவுக்கு ஆயிடுச்சு இப்போ
ஆமா
நா சாப்னுன்னா நீங்க எனக்குது குடுக்கணு அப்டி ஆயிடுச்சு ஆனா பெ ஆ பெற்றோர்கள் வந்து அவுங்க மேல தப்பு ஏனா அவுங்க வந்துட்டு அந்த கொழந்தைகள் சின்ன பிள்ளைலேந்தே நீ ஃபோன் பாத்தா சாப்டு அப்டின்னு அவுங்களு இத ஆயிட்டாங்க முன்னல்லா நிலாவ காம்ச்சு சாப்பாடு ஊட்ன காலம் போயிடுச்சு ஆம்மா
ஆமா
இந்த நிலா சூரியன் இங்க காக்கா பூன அந்த மாரி காமிஞ்சி சாப்பாடு ஊட்டாம ஃபோன குடுத்தறாங்க நீ ஃபோன வச்சிக் நீ வந்து அ கையில வச்சிகிட்டு நீ வந்து இது பண்ணு அந்த மாரி
அது தாங்க
ஆ அந்த குழந்தைகளுக்
அது தப்பான விஷ்யொதா அது வந்து அவங்க என்ன நனைக்கிறாங்கன்னா ஆஹா நம்மஸ் ஃபோன குடுத்துட்டா அவங்க வந்து அமைதி ஆயிட்றாங்க அப்டின்னு நெனைச்சு குடுத்துட்றாங்க ஆனா அது ரொம்ப ரொம்ப தப் பா விஷயொ அது இப்ப தெரியாது நமக்கு இன்னு கொஞ்ச நாள் போக போக அவங்க அதுக்கு அ டிமையாகும்போதுதா தெரியு அந்த கஷ்டொ
ம் இந்த சின்ன பிள்ளங்க கிஞ்ஞ வந்துட்டு இந்த கண்ணு அதெல்லா வந்துட்டு ரொம்ப மென்மையா இருக்கு அந்த அது ஆ அந் அந்த துரையில வந்துட்டு அது அந்த அந்த இது வந்து கொஞ்சோ அதிகமா இருக்கு அவங்களுக்கு அது வந்து அவங்க அவங்க கண்ண கண்டிப்பா பாதி
கண்டிப்பா
பண்ணே ஆ வேல செஞ்சு கூட நா ஆகல சின்ன பிள்ளைங்க வந்து ஃபோன் குடுத்து குடுத்து அந்த கைபேசி குடுத்து குடுத்து சாப்பாடு ஊட்டி இப்ப வந் இப்போ வந்துட்டு அவங்களோட கண்ணுல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது ஹாஸ்பிடல் போயி அதுக்கு மருந்து வாங்கி இப்ப பாத்துட்ருக்காங்க கண்ணு ஒரு மாயி செவந்துருச்சு
இல்ல அதுதா எனக்கு தெரிஞ்சு ஒன்னாம் வகுப்பு படிக்குற பைய வந்து கண்ணாடி போட்ருக்கா அப்டின்னம் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கே என்ன பெருசா வந்து இந்த வயசுலயே என்ன இருக்கு போகுது அப்டின்னு தோணு எனக்கெல்லா இப்ப என்னடா அதுதா அது ரொம்ப நேரோ வந்து அந்த தொலைக்காட்சிய தொலைபேசி வந்து
ஆ அந்த உணவுலையு அதுக்கான சத்த குடுக்கணு அவுங்க
அமா அமா சும்மா இந்த தின்பண்டங்கள் வெளியே இருந்து வாங்கி குடுக்கறது அந்த மாதி வியில்லாம கரெக் ம்
ம் அ ரொம்ப நன்றி தோழி உங்கட்ட பேசுறது ந நறைய விஷய தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப நன்றி ம்